ஹலோ
வணக்கோ தோழி நல்லா இருக்கீங்களா
ஆ வணக்கம் நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க தோழி போன பதீவில வந்து இந்த சிறு தொழில் செய்யறத பத்தி பேசிட்டுருந்தோ
ஆ ஆமா தோழி
அதா அந்த இட்லி பொடி பிஸ்னஸுங்கறது நல்ல பிசினஸ் தா நம்ம வந்து நல்ல வருமானமு இதுல கண்டிப்பா வரு
கண்டிப் ப்பா நா ஒரு தடரவா அத முய செஞ்சி பாக்குறே எப்பிடி இருக்குன்னு
ஓகே ஆ சரி தோழி
நீங்க வேற எதாது இது மாரி செஞ்சிட்டுருக்கீங்களா
இல்ல நா இதுவரயு அது மாரி முயற்சி பண்ணது இல்ல ஆனா சாப்பாடுங்கறது வந்து நீங்க சொன்னீங்க பா பாத்தீங்கலியா கட்டுமான வே வேல பாக்குறவுங்கலா ஒரு இது சாப்பாடு மாரி செஞ்சி குடுப்போன்னு சொல்லி ட்டு அது வந்து எங்க வீட்ல வந்து ரொம்ப நாளா செஞ்சி த்ந்தாங்க முன்னடி நா ஒரு சின்ன வயசுல இருக்குமோது அதுல லாபோ நல்ல லாப் போ கெடைச்சதுதா ஆனா அது வந்து கொஞ்சோ எங்களால முடியல ஒடம்புக்கு செய்யறதுக்கு எடுத்து செய்யறதுக்கு ஆள் கிடையாது
ஆ அது எப்பிடி பண்ணணுன்னா தோழி அந்த கட்டுமான பணி வந்து வார த்துல ஏழு நாட்கள்ல்லா அந்த ஏழு நாளைக்குல்ல நம்ம வந்து ரெண்டு நாள்தா செஞ்சி கொண்டு குடுக்கணு அந்த நாட்கள்ல மத்த நாட்கள் வேற யாராவது கான்ட்ராக்ட் மாரி புச்சுகுவாங்க நம்மளால தினசரி வந்து செய்ய முடியாது இல்லையா உடம்புல ம்போட சூழ்நிலைகள் எப்டி இருக்கோஎன்னனு தெரில அதுக்காக சொல்றே தோழி
எங்க வீட்டுல இப்போ செஞ்சாங்க தினமே செஞ்சு குடுத் த்துருவாங்க மூணு வேலையு சாப்பாடு குடுத்துருந்தே கொடுத்துட்டு தா இருந்தாங்க அப்ப செய்யும் போது என்னன்னா கடைசி ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து கடன் சொல்லிட்டு போனாங்க ஆ நான் சேர்த்து தரேமா முடியும் போது தரணே அப்ப வந்து வேலையு அந்த நேரத்துல வேலையு முடிஞ்சுது அந்த முடிஞ்ச நேரத்துல அவங்க பணமே தரல எல்லாருமே ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க அப்டி இருக்கும் போது எங்களுக்கு அது நாங்க செஞ்சது அந்த சாப்பாடு செலவு எல்லாமே எங்களுக்கு தண்டமா போயிட்டு
பணத்தை வந்து நம்ம வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறோ வந்து பொருள கொடுக்கலா இல்லையா
ஆமா அது வந்து எங்க அந்த நேரத்துல எங்க அம்மா வந்து அது தெரி தெரியாம சமைச்சு கொடுத்தாச்சு அதுக்கப்புறோ அது மாதிரி எந்த ஆர்டருமே எடுக்கறத இல்ல அந்த வேலையே விட்டாச்சு இது சரி வராது அப்படின்ட்டு ஏன்னா ரொம்ப லாஸ் ஆயிட்டு எங்களுக்கு மூணு நாளோட சாப்பாடோட செலவுனா என்ன காய்கறி என்ன செலவு அரிசி என்ன செலவு எல்லாமே இருக்கு இல்லையா ஆனா அது எதுவுமே எங்களுக்கு இது ரிட்டர்ன் ஆகல எல்லாருமே ஊரையு பார்த்து ஏன்னா இங்க தங்கிருந்தாங்க இங்க எங்க ஒரு கோவில் வேலைன்னு சொல்லிட்டு தங்கிருந்தாங்க அங்க தங்கிருந்து ஒரு ஒ எதுவுமே இல்ல ஆ மூணு வேலையுமே இங்கதா சாப்பிடுற மாதிரி இருந்துச்சு சாப்பிட்டாங்க ஃபஸ்ட்டு ஒரு வாரத்துக்கு கரெக்டா பணோ கொடுத்துட்டாங்க அத நம்பிதா சரி கரெக்டா பணம் கொடுக்குறாங்க அடுத்தது கொடுத்துருவாங்க அப்டின்னு நம்பிதா விட்டோ ஆனா பார்த்தா அந்த கடைசி மூணு நாள் நாலு நாள் வந்து அவங்க பணமே குடுக்கல தர சேர்த்து முடிச்சசொனே தரோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனா சத்த போடாம அவங்க பாட்டல கிளம்பி போயிட்டாங்க பணமே குடுக்கல தரே சேத்து முடுஞ்சோனே தரோஅப்டினு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனா சத்தோ போடாம அவங்க பாட்ல போய்டாங்க பனமே குடுக்கல எங்களுக்கு அது ரொம்ப லாஸு அது
இப்ப இதனால வந்து நமக்கு தானே தோழி நஷ்டோ அதனால நம்ம பணத்தை வாங்கிட்டு இன்னைக்கு கொண்டு வந்து ந வந்து உங்களுக்கு வந்து இந்த உணவ தர நீங்க சாப்பிடுங்க உங்களுக்கு வந்து ந என்னனா எனக் வந்து முதல்ல பணத்த குடுத்துருங்க ஏன்னா அந்த பொருள அதுல இருந்து பொருள் வாங்கிதா நா சமைக்கணு குடுத்துட்டு வாங்கிக்கும் போது என்னால கஷ்டமாருக்கு அப்டி சொல்லி நம்ம வாங்கி லாமா தோழி
கண்டிப்பா வாங்கிக்கலா ஆனா அது மாதிரி அந்த நேரத்துல கராரா பேச தெரியல அது மாரி பேசி வாங்கிருந்தாங்கன்னா இவ்ளோ ஒரு லாஸ் வந்திருக்காது அந்த நேரத்துல பரவாயில்ல சரி அப்டின்னு சொல்லிட்டு நம்ம முதலீடு பண்ணி எல்லா சமைச்சு நமக்கு வேலை பலுவு அதிகோ இதுல பொருட்களு நம்ம செலவு செஞ்சிருக்கோ எல்லாமே நமக்கு தண்டமா போயிடுச்சு அதனாலேயே இது மாதிரி தொழில்கள்லா தொடங்குறதுக்கு கொஞ்சம் வந்து யோசனையாதா இருக்கு ஏன்னா அதுல நஷ்ட அடைஞ்சுட்டேன்னா இப்ப ஒரு பணக்காரவங்களா இருந்தாங்கன்னா ஒரு தொழில் பண்றாங்க அதுலநஷ்டம் அடைஞ்சா ஏதோ ஒரு விஷயத்த வந்து சர சமாளிச்சு முடிச்சிருவாங்க ஆனா ஒரு ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் அப்டின்னா கண்டிப்பா கஷ்டோ ஒரு நஷ்டோ அடைஞ்சட்டா அத வந்து சரி பண்றதுங்கறிறது அவ்ளோ ஈஸியான விஷய சரிறதுக்கு அந்த பணத்தை நம்ம மறுபடியு சம்பாதிக்க ஒரு நாலஞ்சு வருஷமாவது ஓடுற மாரி இருக்கு சின்ன அமௌண்ட்ன்னா நம்ம பரவாயில்ல நல்லா ஒரு பெரிய அமௌண்ட் னா சொல்றே அதிகபட்சோ ஒரு ரெண்டுல இருந்து மூணு வருஷோ நம்ம சரியாகி வர்றதுக்கே ரெண்டு வருஷோஆயிடு இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு
கண்டிப்பா நீங்க சொல்றது ரைட்டு தா எனக்குயுமே வந்து இன்னொரு யோசன வந்து ஓடிட்டே இருக்கு அப்டியே அந்த ஆரி ஒர்க்லா செய்றாங்கள்ள ஜாக்கெட்லா தச்சு குடுக்குறாங்கல்ல அவங்க எல்லா தினமு கத்துக்கிட்டு வந்து தினமும் இல்லாட்டி வாரத்துல ஒரு ரெண்டு ஜாக்கெட் குடுத்தா கூட ஆ சாதாரணமா ஒரு நாலாயிரோ மூவாயிரோ சம்பாதிக்கிறாங்க நல்லா
உ
அது வந்து எனக்கு செய்னுன்னு ஆச ஆனா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தையல் இயந்திரோ வச்சுருக்கே தைக்கிறது ஓரம் அடிக்கிறது எல்லா செய்வே என்னுடைய வந்து பிளவுஸுமே வந்து தைச்சிக்குவே வேற யாருக்கு தைக்க தெரியாது துணி இந்த ஸ்டிச் பண்றது புடவ ஓரோ அடிக்கிறது இந்த வேலலா செய்வே எனக்கு இந்த ஆரி ஒர்க் ரொம்ப நாள செய்யனுனு ஆச எல்லாரு என்ன பண்ணிட்டாங்கனா அந்த முதுகு வலிவந்துரு அதனால வந்து நம்ம வந்து அவ்ளோ சீக்கிரோ வந்து நம்ம செய்ய முடியாது நம்மளால குனுஞ்சு உக்கார முடியாது குழந்தைங்கள வச்சிருப்போ ஏற்கனையே சர்ஜரி பண்ணிருப்போ இந்த இடர் பாடுகல்லா இருக் ஓ அப்டின்னு சொன்னதுனால என்னால அத செய்ய முடியல தொழி அதனால எனக்கு அது செய்யறதுக்கு ரொம்ப ஆச அதுல வந்து நம்ம லா போ எடுக்கலா
கண்டிப்பா லாபோ எடுக்கலா இப்ப என்னன்னா நறையா மிஷின் ஆரி ஒர்க்குங்கிறது நறையா வந்துருச்சு அப்டிங்கும் போது நம்மளோட இந்த தொழில் கள் வந்து கொஞ்சோ வந்து கம்மியா தா போயிட்ருக்கு அப்டின்னு நா நனைக்கிறே ரெண்டாவது நம்ம வந்து முதுகு வலிக்க நம்ம ஒரு டிசைன் போட் ட்டு நம்ம ரொம்ப மைனோட்டா நம்ம கண்ணு வலிக்க மைக்ரரைன் வந்து எல்லாமே நம்ம பண்ணி நம்ம அந்த ஆரிடிசைனு போட்டு கொடுப்போ அதே டிசைன வந்து அவங்க இன்னொரு த்தவங்க வங்க வந்து அழகா மிஷ ஷுன் ஆறில போட்டு அவங்க நம்ம வி விக்கிற மூவாயிரோ விக்கிற டிசைனோ ஆயிரத்து ஐநூறுவால குடுத்து தர்றாங்க அப்டிங்க போது நம்ளோட தொழில்ங்கிறது அது சுத்தமா அப்டியே இதாய்டுது அந்த அவங்க சேம் டிசைனா தா இருக்கு அப்டிங்கும்போது அவங்க அந்த மிஷின் ஆறி ஒர்கே ஓகே பரவாயில்ல அப்டின்னு அத எடுத்துக்கிறாங்க ஏன்னா அது கம்மியா இருக்கு பாதிக்கி பாதி பணோ அப்டிங்கறிறதுனால அவங்க வந்து அததா பிஃபர் பண்றாங்க எந்த தொழிலயுமே எல்லாத்துலயுமே வந்து நம்ம அட்வான்ஸ்டன்னு சொல்லும் போது அட்வான்ஸ்டுனு மிஷின்கள கண்டுபிடிக்கும் போதோ நம்மளோட அந்த வேல மேன் பவர்ங்கரது ரொம்பவே கொறையுது அவங்களோட அந்த வேல திறனு ரொம்ப கொறையுது
அதனாலதா தொழி அந்த சிறு தொழில வந்து செய்றதுமே நம்ம எறங்கி செய்யறதுக்கு இந்த அயன் பண்றாங்கள்ள சலவை இந்திரம்லா வந்து கோயம்பத்தூரு அந்த மாரி சைடுலலா பாத்தீங்கன்னா கடைக்குது நா கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சோ நாலு லட்சோ போட்டு அந்த வந்து அந்த பொருள எடுத்துட்டு வந்து நா செய்யும்போது அது இன்னு இங்க திருவாரூர் திருவாரூர் மத்த ஏரியாவு சரி எங்கேயுமே வரல எங்க பகுதலமே சரி அ அது பாத்தீங்கன்னா வந்தீங்கன்னா அதுலயு லாபோ வந்து உங்களுக்கு அதிகம் தானே அத நம்மளால பாத்தீங்கன்னா செய்ய முடியாம போகுது ஆ ஏன்னா முதலீடு வந்து அதிகமா இருக்கிறதுதுனால எனக்கு அந்த தொழில் அம
ம் செரி செரி தோழி வேற என்ன நீங்க தொழில்கள் எல்லா நீங்க பண்ணலான் இரு ங்கா
உம் ஆமா ஆமா
வேற என்ன தொழில்கள் உங்களுக்கு வேற எதுனும் ஐடியா இருக்கா
ஆ வேற இதெல்லா எனக் இல்ல துணி விக்கிற அ ஐடியா இருந்துச்சு தோழி அது பாத்தீங்கன்னா அதுதா இப்ப வந்து அதும் வந்து முதலீடு போறதுனால நா தள்ளி வச்சிருக்கே முதலீடு இல்லாம எந்த தொழிலா இருந்தாலு செய்யலான்னு இப்ப அதுக்குதா இட்லிப்பொடி உங்கள்ட்ட கேட்டே வீட்ல இருக்கறதுல அத செய்யலான்னு
நா இப்ப வந்து நா இப்ப என்னா பண்ணிருக்கேன்னா ஹெர்பல் பேகு குளியல் பவுடர் அது மாரி நா ஒன்னு ரெடி பண்ணி வச் வச்சிருக்கே அப்போ அதுவே என்ட்ட நா ரெடி பண்ணி குடுத்தோன அது நல்லா இருக்கே எனக் கொஞ்ச காசுக்கு பண்ணி குடுங்க அப்ப பண தரே எனக்கு பண்ணி பண்ணி குடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க நமக்கு வந்து வேலைக் பலு அதிகமாக இருக்கிற அதனால அத நம்ம வந்து பெருசு ப அப்போ மெனக்கெடல ஆனா அது நல்லா இருந்துச் ஜி பவுட்ரு அத குளிச்சோனா நல்லா மாற்றமு தெரிஞ்சது ஃபேஸ்லயும் நல்ல மாற்றம் தெரிஞ்சது அது வந்து நல்லா இருக்கு எல்லாருமே இப்ப என்னுடைய குழந்தை கில நா அந்த பவுடரு தா போட்டு குளிக்க வச்சுக்கிட்டுருக்கே சோப்புங்குறது போடுறது கெடையாது இது அது போடுறதுனால அந்த முகத்துல உள்ள அந்த மங் இது மறு அதுலா வர்றது கெடையாது மொகமு நல்லா வந்து பிரைட்டா இருக்கு வாஸ் து குளிச்சுட்டு வந்தாலே அதோட வாசனைங்கிறது அவ்ளோ ஒரு அற்புதமா இருக்கு அதுக்கு வந்து அந்த ஆவாரம் பூதா அதி கமா நம்ம பயன்படுத்துறோ ஆவாரம் பூ, ரோஜாப்பூ, வெட்டி வேரு அந்த கிழங்குகள் இருக்குல்லயா சோ வசம்பு ம் பூலாங்கெழங்கு அதெல்லா‌ நம்ம அதிகொ யூஸ் பண்ணுறதுனால அதோடைய வாசனை வந் து நமக்கு ரொம்ப ரம்யமா இருக்கு நல்லாவு இருக்கு குளிக்கவு நம்ம ஒடம்புல உள்ள அழுக்கு எல்லாமே போயிடுது
கண்டிப்பா அந்த நலங்கு பொடியல்லா நறைய செஞ்சு விக்கிறாங்க அதோட இல்லாம பாத்தீங்கனா பொடி வகைகள்ல நெறைய வந்து இந்த இயற்கைல பாத்தீங்னா நாட்டு மருந்துல கடைக்கிற எல்லாமே வந்து வந்து எல்லாமே செஞ்சு விக்கிறாங்க அது வந்து பயனுள்ளதா இருக்கா என்னானு எனக்கு சரியா தெரியில நா இது வரை க்கு பயன்படுத்தினது கெடையாது அது
இல்ல இப்ப நானே என்ன பண்ற என்னால வந்து அத ஆனா எனக்கு அதுல என்ன ஒரு டிராபேக் னா இப்ப அத என்னால தெனமு தேய்ச்சி மொகத்துல ஒரு அஞ்சு நி ம்ஷொ வச்சு குளிக்கிறதுக்கு என்னால முடியில அத நா இப்ப என்ன பண்ணலான் நெனச்சிட்ருக்கனா அத சோப் பேசுன் சொல்லிட்டு நமக்கு கடைகள்ல விக் றாங்க அத நம்ப வாங்கிட்டு வந்துட்டு அதுல மெல் ட் பண்ட்டு இத மிக்ஸ் பண்ணி நம்ப சோப்பா ரெடி பண்ணி தெனமு குளிச்சிக்லா நம்ம தெனமு இந்த குளியல் ப பொடிய வந்து நம்ம பயன்படுத்துன மாதிரியு ஆகிடு
ப்பு கலர்லா மாறுதா நல்லாருக்கா நீங்க யூஸ் பண்றது
ஆமா அந்த கருந்திட்டுகள் எல்லாமே மாறுது மொகமு நல்லா ப்ரைட்டாருக்கு அந்த நேச்சுரலான பொலிவுங்குறது வந்து நல்லாவே கெடைக்குது நா அதுக்காகதா இப்ப சோப் பேசுன் கொஞ்சொ வாங்கி வச் சிருக்கே அத நா ரெடி பண்ணிட்டேனா அத நா சோப்பா கன்வர்ட் பண்ணிட்டு நா அந்த தெனமு என்ன ஏனா கால்ல நம்ப அவசர அவசரமா வேலைக்கு போறோ இல்லயா அதுனால அத நம்ம போட்டுட்டு குளிக்க நேர இருக்க மாட்டெங்குது இதே நம்ம அத சோப்பா மாத்திட்டோம்னா நம்ம சோப்பு மேரி நம்ம தெனமு போட்டு குளிச்சிக்லா
அது எங்க வாங்குனீங்க தோழி நா தெரிஞ்சுக்கலாமா? ஏன மூலிக பவுட்ரு வந்து எங்க வாங்குனீங்க மோச
மூலிகை பவுட்ரு நானே வெல்லா பொருள் ட்களயே நானே ரெடி பண்ணே
நீங்களே ரெடி பண்ணீங்ளா
ஆமா நா வந்து ஒரு ரோட்ல போயிட்ருந்தே அப்ப போயிட்ருக்கும் போது அந்த வழியில வந்து இந்த ஆவாரம் பூ செடிகள்ள அதுல வந்து நெர நெறய ஆவாரம் பூ வந்து பூத்து இருந்துச்சி எனக்கு அது பாத்தோன்னே சரி இத பரி வோ நம்ம பறிச்சுட்டு ஏனா அது இ--ரோட்ல தா இருந்துச்சு அத பறிச்சு ஆ பறி வச்சுட்டு அது என்ன பண்ணலா அப்டின்னு யோசிச்சே யோசிச்சுட்டு அப்டியே காய வச்சே அந்த ஆவாரம் பூ காய வெக்கும் போது ரோஜா பூ இதல்களு கொஞ்சோ பன்னீர் ரோஜாவு வாங்கிட்டு வந்து காயவச்சே காய வச்சுட்டு மத்த பொருட்களு வாங்கிட்டு வந்து காயவச்சு அரச்சு குளியல் பவுட்ரு ரெடி பண்ணிட்டோ
சரி நீ எப்டி செஞ்சுங்கன்னு அது எவ்வளவு எவ்ளவு போட்டிங்கன்னு எனக்கு வந்து சொல்லுங்க தோழி நானு ஒரு மொற வந்து செஞ்சு பாக்குறே இந்த கொழந்தை மறுக்கல் இந்த கருமை நிறம் எல்லாம் போகுமா
கண்டிப்பா போகு அது வந்து நா வந்து ஒரு பொருள் தா வாங்க ச இது பண்ண முயற்சி பண்ணேன அது சேத்து வருசையா ஒவ்வொரு பொருட்கெல்லா வர ஆரம்பிச்சுட்டு தொடர்ந்து நம்ம அடுத்த பதிவில பேசுவோ தோழி இத பத்தி